ஹலோ ஹலோ ஹலோ வணக்கோ தோழி
ஆ வணக்கோ தோழி வணக்கம் கேக்குது
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க தோழி ஆ நல்லாருக்க ஆ சாப்ட்டே தோழி
என்னா சாப்பிட்டீங்கோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
தோச தோழி
தோசையா
அ ஆமா தோழி
நாங்களு தோச தாபா என்னா பண்ணிட்டு இருக்கீங்கோ
சும்மா தா தோழி
ம் உங்களுடைய ஹாபிஸ் என்ன நானு சும்மாதான் தோழி இப்ப தா சாப்ட்டு முடிச்சோ
ம்
அப்டே சும்மாதா இருக்க உங்ளுக்கு புடிச்ச விஷயோ எதாச்சு
ஆம் புக் ரீடிங் தா தோழி
புக் ரீடிங் தா
தோழி சமைக்க தெரியுமா உங்களுக்கு
ம்
எதாவது எதாவது ரொம்ப ஃபேமஸா நீங்க செய்யிற டிஷ் எதாவது சொல்லுங்களே
நானா ம் பிரியாணி செய்வ
ம்
நான்வெஜ்ஜி தா ரொம்ப புடிக் கெவம்
ம்
ஆ பிரியாணி நல்லா செய்வேப்பா
பிரியாணி சொல்லி தாங்களே
பிரியாணி சொல்லி தர்ட்டா அர அரகொர தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கனு இல்ல செய்றது நல்லா செய்வே அனா சொல்லும் போது வந்து கொஞ்சோ சொதப்பூ அதனால சொன்ன ஒன்னில்ல வெங்காயோ தக்காளி இதல்லா கட் பண்ணி வெச்சுக்குவ பா பச்ச மொளகா ஆ இது புதினா கொத்தமல்லி இது இவ்வளவு கட் பண்ணி வெ ச்சிக்கணு எண்ண ஊத்திட்டு ஃபஸ்ட்டு கிராம்பு பட்ட ஏலக்கா ஆ மராட்டி மொக்கு இதல்லா போட்ருன்னு எண்ணெயில சோம்பு எல்லாமே எல்லாமே போட்டு ம் அத எல்லா நல்லா மிக்ஸ் ப இது பண்ணீட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ணீட்டு வெங்காயோ தக்காளி தாளிப்புக்கு அதல்லா போட்டு கறி சிக்கனா நம்மள்து மட்டனா அது போட்டுக்கணு அடுத்து சில்லி பவுரு நம்மளுக்கு என்னா இது மல்லித்தூளு மஞ்சள் உப்பு தயிரு லெமனு சிக்கனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு ரைஸ் நம்ம என்ன எடுத்திருக்கணுமோ ஒண்ணுக்கு ரெண்டா தண்ணீ அது கழுவீட்டு அது ஊற வச்சு வெச்சிக்கணு அதுக் அடு த்து ரைஸ் போட்டு இது தயிர் ஆப்ஷனல் வேணுன்றவங் போட்டுப்பாங்க இல்லன்னா இல்ல
அ
போட்டுட்டு கடசியா தம் கட்டி வெச்சிர்ணு கடசியா நம்போ வேணுன்னாக்க நெய் ஊத்தி அப்டே எறக்கிக்கலா
அ
ரொம்ப ஈஸியா சிம்புளா சொல்ட்டதான
ஆமா தோழி
ஆமா ஈஸியா செ அதே மாரி செஞ்சிருவோ சீக்ரமா
சேரி ஓக்
இது நாங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து ட்ரிப்பு போய்ர்ந்தோ அப்ப நல்லா இருன்ச்சு வயநடு போய்ருந்தோ எல்லா பேசிட்டு மூண் நாலு ஃபேம்லி ஒண்ணா சேந்து செரி ட்ரிப்பு போலான் டிசைட் பண்ணி நாலு ஃபேம்லியு ட்ரிப்பு போய்ருந்தோம்ப்பா நல்லா ஜாலியா போச்சி ஒரு ஃபோ நாலு நாள் அங்யே ஸ்டே ஆயிருந்தோ நாங்ளே சம்ச்சி கிற மாரி எல்லா எடுத்துட் போய்ட்ருந்தோ
ம் ம்
பாத்ரோம் கேஸ் அடுப்பு எல்லாமே எடுத்துட்டு போய்ட்டு அங்யே செஞ்சிட்டு எல்லா சாப்ட்டு நாலு நாளா அப்டியே சுத்திட்டு நீங் போய்ர்க்கிங்ளா எங்யாச்சி
இல்லங்க தோழி இனிமேதா தோழி போலான்னு ஐடியாலருக்கோ
சூப்பர் நல்லா போய்ட்டு வாங்கோ ஃபர்ஸ்ட்டு நல்லாருக்கும் சூப்பராருக்கும்
செரிங்க தோழி
அதுக்கப்றோ அதனால ஃபஸ்ட்டு வேற எங்கேந்தோ எல்லா ப்ளான் பண்ணோ ஆனா கடசியா வந்து இது முடிவாச்சு வயநாடு கேர்ளா போலான்ட்டுனு செரி அதுக்கே போவோன் போய்ட்டோ உங்க புட் ச்சே சாப்பாடுனாக்கா உங்குளுக்கு
ஃப்ரைட் ரைஸ் தோழி
ப்ரைட் ரைஸ் கடைலியா வீட்ல செய்விங்ளா கடைல வாங்கிருவிங்ளா
எல்லா இங்குட்டு
சாப்டக்கூடாதுன்றாங்ளே ஃப்ரைட் ரைஸ் அதிகமா
அதுக்காக புடிச்ச விஷ்யத்தல்லா தள்ளியா தோழி வெக் க்க முடியு நமக் புடிச்சது
பண்லாலா பொருமியா வாங்கிட்டு வந்து செஞ்சு இப்பதா யூடியூப் நம்ளுக்காகவே இருக்கு இல்ல
இன்மே தா தோழி கத்துக்குணு அதல்லா
இப்ப அந்த டெ டென்ஷன் இல்லன்றிங்க அப்றோ எப்டி இர்ந்தாலு செஞ்சுதா ஆகணு அத்னால அப்ற பாத்துக்லான்ட்டா எங்களுக்கெல்லா இன்ன செய்றதுனு அது தெரிலனாகுடோ கடகடன் போய் யூடியூப்ல பாத்து செரி ரெடி பண்ணிருவோ ட்ரை பண்ணிதா பாத்ருவோன்னு அப்டியே செஞ்சிருவோ
பசங்க இருக்காங்கன் சொன்னிங்ள தோழி
ஆம்மா
அந்த லீவு எப்டி போனுச்சு அவுங்களுக்கு
லீவுல்லா நல்லாதா பா போச்சு ட்ரிப்பு கூட்னு போய்ட்டு ம்
ஆ அவங்கள வீட்ல வெச்சிட்டு நீங்க எப்டி பாத்துக்கிட்டிங்க
வீட்ல வெச்சு அததா சொன்னனே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டுன்னு சண்ட ஒர்த்தருக்கு ஒர்த்தரு ஒரு அட்ஜஸ்ட் ஆவுல சண்ட போட்டுட்டே இருப்பாங்கோ அப்றோ அத பேசி கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் இவுங்குளுக்கு என்னவோ அத அதுக்கு தகுந்த மாரி பேசி இது பண்ணி சமாள்ச்சு விட்றதே நம்ளுக்கு பெரிய வேல தலவலியே வந்துரு வெறு தைல டப்பாவாதா எடுத்து எடுத்து எடுத்து போட்டுட்டே இருப்ப ரெண்டு பேரு சமாளிக்கிறதுக்காக
ங்ளா தோழி
ம் வேற என்னா பண்ணது அதனால ஒரு ட்ரிப்பு கூட்னு போயிட்டா ஜாலி ஆயிடுவா அப்தான அதுக்குதா பிளான் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்கோ
ம்
சேரி அம்மா வீட்டுக்கு அங்க போறோனாங்கோ பேங்ளூர் அங்க அமுச்சு உட்ட கொஞ்ச நாளு ஒன் வீக்கு அங்கயு ஒரே சண்ட அம்மா பாத்துக்க முடியாது நீ தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுன்ட்டாங்கோ அப்பற போயிட்டு கூட்டினு வன்ட்ட
ம்
கூட்டிட்டு வன்ட்டு அப்றந்தா சரி டிரிப்பு எங்யு கூட்டிட்டு போல நீங்கோ ட்ரிப்னா கூட்டிட்டு போங்கனு ஒரே அடோ
ஆ
அதுனால வந்து செரின்ட்டு டிரிப்பு பிளான் பண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து வேற ஏதோதோ ப்ளேஸ் பிளான் பண்ணோ ஆனா எதுமே செட் ஆகல கடைசில கேரளா போயிலா பாடர்க்னா போய் பாத்துனு வரலா வயநாடு நல்லாருக்கு அப்டின்னு அங்க டிசைட் பண்ணி போனு அங்க என்ஜாய் பண்ணாங்கப்பா நல்லா நல்லா சும்மிங் பூல் எல்லா இருக்கிற மாரி ரூம் எடுத்திருந்தோ நைட்டு பகலு நல்லா தண்ணியில ஆடிக்கினு என்ஜாய் பண்ணிக்கினு பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிக்கினு நல்லா போச்சுப்பா ஜாலியா என்டர்டெயின்மெண்டா
ம்
அதுனால அப்டி நல்லா டைம் பாஸ் ஆச்சு
தூங்னிங்ளா தோழி
ம் அதுக்குதா கேட்டே நீங்க எங்கனா போண்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா போறதுண்டா போறிங்ளா அப்டின்ட்டு
இல்லைங்க தோழி ந இனிமேல்தா இந்த ட்ரிப்பு இனிமேதா தோழி நீங்க நல்ல வடியா வருவிங்க ஆமா தோழி ஆ அதுதா பக்கத்துலயே போறது தோழி பக்கத்துல இருக்ற எடத்துக்கு
ம் ம் அங்க மட்டு போயிட்டு வரது லோக்கல்லா மட்டு அப்டியே சுத்திட்டு வரது
ஆமா தோழி
லாங்கா எங்கன்னா பிளான் பண்ணி ஒன் டே ட்ரிப் அந்த மாரி போட்டு போலா இல்ல
ஆமா தோழி போகணு தோழி ஒரு நாள் ஒரு போணு எல்லாரு ஃபேமிலியா போணு தோழி
ஆமா அந்த மாரி வேணா பிளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க நல்லா டைம் பாஸு ஆகு ஜாலியா இருக்கும் அட்லீஸ்ட் ரொம்ப முடிலனா கூட ஒரு ஒரு வருஷ வருஷத் ஒரு வாட்டி அப்டி போனா கூட நல்லா இருக்குல்ல பிளான் பண்ணிட்டு நீங்க ஒருத்தர் தானா கூட பிறந்தவுங்க இருக்காங்களா
இருக்காங்க தோழி சகோதரிகள் இருக்காங்க
ம் ம் அப்ப நல்லா ஜாலியாதா போகு அவங்கல்லா அவங்க அவங்கல்லா நல்லா ஜாலி ஃபேமிலிய இல்ல நீங்கதானா வீட்ல யாரு
எல்லாருமே நல்ல காமெடிதா தோழி
அப்டியா அப்ப நல்லா என்டர்டெயின்மெண்டா எல்லா ஒண்ணு சேந்துட்டா செம்ம ஜாலியா இருக்கு
அப்டிங்களா தோழி அதெல்லா நடக்காது வளந்த பிறகு எ சண்டையெல்லா வர்ரது இல்ல தோழி
அதுதா அது ஒரு மெச்சூர்டு ஆய்டாக்க நல்ல ஜாலியா போகு
ஆமாங்க தோழி ம்
அவுங்களுக்கெல்லா மேரேஜ் ஆய்ட்ச்சா
இல்லங்க தோழி யாருக்கு இன்னோ ஆகல
இன்னு யாருக்குமே ஆவுலையா சூப்பர் சூப்பர் அப்போ ஒன்னா நல்லாதா ஜாலியா இருக்கு எல்லாருமே வேலைக்கி போய் ட்டு இருக்கீங்களா
இல்லங்க தோ ஆமா அ உங்களுக்கு என்னா தோழி ரொம்ப புடிச்ச சாப்பாடு ஏதாவ்து ரொம்ப அதிகமா விரும்பி செய்யறது அதிகமா விரும்பி சமைப் பிங்க அப்டின்னா எது ப்ரி ப்ரியாணி மட்டு தானா தோழி ஆமா பேசுற பேசிட்டு இருக்கே பேசலாதானு அப்படின்ல்லா ண்ட ஆக மத்த பிராண அதுக்கப்புறமா வந்து நைய ம்
விருப்பி சாப்டுவே எந்த டைம் கேட்டாலுமே ப்ரியாணி ஆனா எ பசங்களுக்கெல்லா சிக்கன் ரைஸ்ஸு தா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க சிக்கன் ரைஸ்ஸு இல்ல வேற வெரைட்டிஸ்ஸு நெறைய வருது இல்ல தேங்கா பால் சாதோ சிக்கன் கிரேவி வீட்டுக்கருக்கெல்லா கொழும்பா செய்ணுமா கடுப்பாவு அப்டே எது எடுத்துட்டு வ ந்தாலு ஃபஸ்ட் கொழம்பு செஞ்சிரணுவரு அவ்ருக்கு ஒரு குண்டா ஃபுல்லா வச்சு கொழம்பு வச்சு குடுத்துட்டு
ம் சரிங்க தோழி
ஜஸ்ட் ஆவாது அதனால வந்து அவுருக்கு கொழம்பு விரும்புறாருன்ட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னுன்னா செய்யறது கஷ்டோ இல்ல எல் எவ்ளோ ஐட்டம்மு தெரிமா அந்த ஞாயித்துக்கெழம அன்னைக்கி தா ஃப்ரீ நெனைப்போ ஆனா அன்னைக்கு தா சாதோ, ரசோ கொழம்பு இல்ல ப்ரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்வு ஃபிஷ் ஃப்ரையி இப்டி ஏகப்பட்ட லிஸ்ட்டா சொல்லிடுவாங்கொ
ம் ஆ மா தோழி ம் அப்டிங்களா தோழி
ஸ்கூலு கடகடன்னு கால்ல ஏதோ ஒண்ணு முடிச்சிருவோ
ம் ம் ம்
ம் இப்ப முடிச்சிட் டிங்களா எல்லாருமே சாப்ட்டு நீங்க முடிச்சிட்டீங்களா
ம் சாப் சாப்ட்டாச்சு தோழி எல்லாரு சாப்ட்டாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்களா
நாங்க எல்லாருமே இப்ப சாப்ட்டு முடிச்சுட்டோ செரி அப்டியே ஃப்ரீயா இருந்தமேனு செரிங்க நன்றிங்க ஒ ரொம்ப கால் பேசுன்துக்காக ஆ மீண்டு ஆ மீண்டு இ லேட் பண்ண